உஹ
ஹலோ
வணக்கம் தோழி சாப்ட்டீங்களா
சாய்ங்கால சாப்பலப்பா இனிமலதா சாப்னு பசிக்கல அதுவு இல்லாம என்னன்னா கொஞ்ச லேட்டாயி லேட்டாயி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோமா அது டைமுக்கு சாப்பிடலா அப்படின்னா சாப் ட்டவே முடியில
ஆ புரிது தோழி
ம்
அதா திருவிழா பத்தி இன்னைக்கி பேசுலா தோழி
ஆ கண்டிப்பா பேசுறப்பா
ஆ சொல்லுங்க தோழி உங்க ஊர்ல எந்த மாதிரி திருவிழா நடக்கு எப்படி எல்லா இருக்கு நீங்க என்னெல்லா பண்ணுவீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க தோழி
ம் ம் எங்க ஊர்ல போ அது வரைக்கு இருக்கு ஏன்னா எங்க திருவிழால வந்து ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு திருவிழான் வச்சுக்கோங்களே ஒவ்வொரு திருவுழாவுமே ஒவ்வொரு சாமிக்குமே மூணு மூணு நாலு அந்த மாரி நாள் கணக்கு பிரச்ச விட்டு விடுவாங்க பர்ஸ்ட்டு எங்களுக்கு வர சாமி வந்து பகவதி அம்மன் அப்டினு ஒரு சாமிக்கு வரோ அந்த சாமி தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரமிப்பாங்க அந்த வைகாசி திருவிழானு சொல்வாங்கல அந்த மாஸ் ப்பதா அதுதா எங்களுக்கு ஃபஸ்ட்டு திருவிழா அதுக்கெல்லா என்ன பண்ணுவாங்கன்னா ஆ அந்த நாங்க நார்மலா எல்லா சாமிக்கு என்னா ப வெட்டுவாங்க நார்மலா ஆடு வெட்டுவாங்க ஆனா அந்த பகவதி அம்மனுக்கு வந்து எப்டினா எரும கெடா வெட்டுவாங்க ஆமா அப்டி பயங்கரமாருக்கோ எப்டினா ரொம்ப பெருசு கெடையாது குட்டிதா வெட்டுவாங்க ஆனா மீதி அந்த பதினெட்டு நா சொன்ன மாரி பதினெட்டு கிராமோ இருக்குல்ல அந்த கிராமதுல இருக்குற ங்க எல்லாரு வேண்டுதல் வெச்சு அவிங்க வீட்ல இந்த எரும கெடா கொண்ணாந்து விடுவாங்க அதுக்குமே வந்து எப்டினா எதோ தென்கர வ வடகர அப்டின் சொல்லுவாங்க அவிங்க மட்டுந்தா வெட் டு வாங்க மீதி பேர்லா வந்து எப்டின்னா வேண்டுதல் பண்ணா அந்த எருமக்கெடா கொண்ணந்து விட்டுட்டு அந்த கயிறு மாரி கட்டியிருப்பாங்க ஒரு குச்சிலா வெச்சு கட்டிப்பாங்க இதுக்கு இங்கிட்டு வரக்கூடாது உள்ளதா நாங்க வெட்டுவோ ரத்தப்படுல்ல மேல அ அதனால இந்மாரி தனியா நிக்க வெச்சுருவாங்க அந்த மாரி வெட்டி மொத்த இந்த வருஷங்களுக் எப்டினா பதினெட்டு கெடா வெட்னாங்க எரும எரும மட்டுமே பதினெட்டு ஒரு புக்ளைன் வெச்சு பெரிய குழியா பறுச்சி அந்த எருமைய அந்த கெடாவ கொண்டு வந்து என்ன பணுவாங்கன்னா உள்ள கொட்டிருவாங்க ஒவ்வொன்னா வெட்ட வெட்ட கொண்டு போய் போட்ருவாங்க அதுக்கப்றந்தா என்ன பண்ணுவாங்கன்னா இது ஆ மாரியம்மன் திருவிழா நா சொன்னன்ல அந்த பதினைஞ்சு நாள் நோம்பி திருவிழா அப்டின்னு ஆ அந்த திருவிழா அதுக்கப்புறம் அந்த திருவிழா முடிஞ்சது நெ நெக்ஸ்ட் அந்த கருப்பன்ன சாமி திருவிழா அப்புறோ வந்து எதோ சங்கிலி கருப்பன் இன்மு நெறைய சாமியிருக்
இது எல்லாமே உங்க ஊர்லயே பண்ணுவாங்களா தோழி இல்ல மத்த ஊ இல்ல நம்ப ஊர்ல பாத்தீங்னா இந்த அஞ்சு சு நாள் தா நடக்கு நம்ப ஊர்ல அ பக்கத்தூர்ல அந்த சாமி எடுதுட்டு போய் குடுப்போ இல்லிங்களா அங்க அஞ்சு நாள் நடத்துவாங்க இங்க நம்ப சுத்தி இருக்குற க எல்லா ஊருக்கு எல்லா ஊர்கள்லயுமே நம்ப ஊர்லதா கொஞ்சொ இந்த மாரி பண்றதுனால கொஞ்சொ விசேஷமா இருக்கோ மீது எல்லா ஊர்லயு பாத்தீங்க னா எப்யு அவுங்கவுங்க கோயில்ல இது பண்ணுவாங்க ஆ திருவிழா பண்ணுவாங்க ஆனா இது வந்து சாமி வந்து சாமி போறது அப்டின்றதுனால கொஞ்சோ நல்லா க்ராண்டா ஆ ரொம்ப பெருசா கோலாகலமா பண்ணுவாங்க ஆடலும் பாடல் நிகழ்ச்சி ஆனா அஞ்சு நாள் தா என்ன பண்ணாலுமே நம்ம அந்த அஞ்சு நாள்லே முடுச்சிருவாங்க அந்த தீ மிதிக்கிறதா இருக்கட்டு கூழ் ஊத்தம் போதே கடா வெட்றது அதெல்லா பண்ணிடுவாங்க கூழ் ஊத்துவாங்க இல்லங்களா அப்பவே கடா வெட்டுறது கோழி பலி குடுக்கறது என்னென்ன பண்ணணுமோ அன்னிக்கே பண்ணிடுவாங்க
ம் ம்
அது பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து மாவிளக்கு அந்த மாரி எடுத்துட்டு போயி சாமிக்கு வந்து வச்சு இது பண்ணுவாங்க மாவுள அந்த அந்த மாரி வைப்பாங்க அதுக்கப்பறம் ஈ ஒரு நாள் கரகம் வரும் அந்த அதுலயே வந்து இந்த ஆ எப்பிடி சொல்றது இந்த மூலம் விதவிதமான மூலம் வேஷங்கள் எல்லாமே வந்துடும் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ன்னா இது வைப்பாங்க ம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி செல்லாம் வைப்பாங்க ஊர்ல இருந்து வந்து இந்த பாட்டு எல்லாம் போட்டுட்டு சத்தமா அந்த ஆ நடன குழு ஒவ்வொரு ஊர்ல நடன குழு அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா வேஷம் போடுவாங்க தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது விடிய விடிய நடத்துவாங்க அது இதுவும் நடத்துவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் சரியும் அ நாட்டியம் ஆடுவாங்க பாட்டு போட்டு டேங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரவு ஃபுல்லாவே திருக்குத்து நடத்துவாங்க தெருக்குத்து நடத் த்தி முடிச்சுட்டு அடுத்த நாள் எல்லாருமே அந்த தெருகுத்து முடிஞ்ச உடனே எல்லாரும் போயி் வீட்ல எல்லாரும் குளிச்சுட்டு திரும்பியும் எல்லாரும் கோயிலுக்கு வந்துடணும் அ எல்லாருமே வந்துடணும் என்னன்னா அது எடுத்துட்டு போய் திரும்பியும் நம்ம கோயிலுக்குள்ள வச்சுட்டு வந்துடணும் சாமிய
ஓ
அந்த ஊர்ல போயிட்டு வச்சுட்டு வந்தடணும் வச்சுட்டு எல்லாம் அங்கேயும் சாமி கும்டுவாங்க பூஜ பண்ணுவாங்க சாமி வந்தவங் ஒண்ணு சாமி வந்த உடனே பூஜ பண்ணிட்டு இது பண்ணும் போது அவங்க அங்க கங்கணம் கட்டுவாங்க கயிர் கட்டுவாங்க அதனால அத நம்ம அங்க வச்சுட்டு அ சாம் பூசாரி வந்து கற்புரம் இது பண்ணுவாங்க ஆர்த்தி கட்டுவாங்க அது முடிச்சுட்டே எல்லா ஊருக்கு வந்துருவாங்க அ இந்த அதுக்கப்புறம் அவங்க ல்ல அந்த அஞ்சு நாள் பண்ணுவாங்க எல்லா உம் ஆ அவங்க வேற வித்தியாசமா பண்ணுவாங்க ஆனா இங்கய அஞ்சு நாள் இந்த மூலம் எல்லாமே வச்சுட்டு இருந்தனா அவங்க கொஞ்சம் இதாதா பண்ணுவாங்க சிம்பிளா பண்ணுவாங்க ரொம்ப அதிகம எல்லாம் பண்ண மாட்டாங்க இங்கயு அஞ்சு நாள் முடிஞ்ச அதனால அங்க வந்து வெறும் பூஜைகள் மட்டும்தா நடக்கும் யாகம் பண்ணுவாங்க ஏதோ யாகங்கள்லல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அங்க நடக்கும்
ஆனா எங்க ஊர்ல எல்லா எப்டி ஆப்போசிட் பா எங்க ஊர்ல வந்து டினா நீங்க சொன்ன அந்த தெரு கூ த்து அப்டிங்கிறது வந்து அந்த பொன்னர் சங்கருக்கு போடுவாங்க பாத்தியா ஒரு நாடகம் அ அதுமா அது மட்டுந்தா அதுவு பக்கத்தூர்லதா அது போடுவாங்க எங்க ஊர்ல பொறுத்த வரைக்கு நீங்க சொன்ன மாரி ஆடலும் பாடலும் இந்த மாரி யாரு ரொம்ப நல்லா ஆடுவாங்களோ அந்த ஒவ்வொரு கம்பெனி பொருத்தல்ல ஒவ்வொரு கம்பெனிய அவன உருவாக்கி வச்சிருப்பாங்க ஆ அந்த மாதி ரி பாத்து அங்கருந்து கொ கூட்டு வருவாங்க கூட்டு வந்து ஆடலு பாடலு அவிங்க ஒரு பக் ஆடுறாங்களோ அந்த எங்க ஊரு பசங்க யோ ஒரு சைடு பாத்தா ஃபுல்லா பசங்க ஆடுவாங்க ஒரு சைடு போட்டா பூரா புள்ளைங்க ஆடுங்க அங்க பொண்ணு எப்டின்னா யார் பொண்ணு யாரு பசங்கனே தெரியாது ஒரு சில நேரத்துல எல்லா உள்ள பூந்துக்குங்க எல்லா ஒரேதா ஆடுங்க ரொம்ப பயங்கரமா இருக்குப் பா இங்கலா எங்க ஊர்ல வந்து எப்டின்னா பாக்கதா வந் வந்து ரொம்ப சிம்பிளாருக்கு எங்க ஊர் வந்து ரொம்ப பெருசு அ வீடெல்லா குட்டி கு குட்டியாதா இருக்கு இந்த நார்மலா காலனி வீடு போட்டிருப்பாங்கள்ள அந்த மாரி ரொம்ப மாடிக்கு மேல மாடி வைக்க மாட்டாங்க சின்னதா கிராமல அப்டிதான இருக்கு அந்த மாரி இருக்கு ஆனா வந்து இந்த கோயில் விசியனா ரொம் ப்ப கிராண்ட் எல்லாருமே வந்து கொறஞ்சது பத்தாயிர ரூவா எட்டாயிர ரூபா இதுக்கு மேல தா போடுவாங்க ஐ ஆயிர க்கு மேல தா வந்து வரியே க பாங்க சாமி என்ன கேட்டா சாமி காசு சாமிக்காக குடுக்குறோ சாமி அந்த மாரி ஒரு சாமி பக்தியான ஒருத்தேங்க வச்சு ஏன் செரி எல்லாருமே அப்டிதா ம் ரொம்ப எப்டின்னா நீங்க சொன்ன மாரியே ஒங்க ஊர்ல வந்து சாமி வச் சிருந்தாங்க பீனிங்கள எங்க ஓர்ல வந்து பக்கத்து ஊர் பதினெட்டு கிராமோ அப்டின்னா ஒரே ஒரு ரோடு மட்டு எல்லாத்துக்கு ஜாயிண்டா இருக்கோல் ஆஹ் எல்லா ஊருக்கு போயிட்டு வர்ர மாரி அ ஆஹ் அந்த அஹ் மெயின் ரோட்ல மட்டு சாமி வந்து தோள்ல அந்த நா ரெண்டு பக்கோ கட் டிருப்பாங்க தேர் அந்த இதுல வச்சிருப்பாங்க சாமிய பல்லாக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு பல்லாக்குன்னு சொல்லுவாங்க சாமிய வச்சிருப்பாங்க செயின வந்து ரெண்டு குச்சி மாரி நல்லா பெருசா வெச்சிருப்பாங்க அதுல வந்து அஹ் ரெண்டு பக்கமுமே அது சாமி தூக்குஜன் மே தனியா இருக் க்காங்க அவுங்கேதா தூக்கிட்டு போவாங்க இங்கருந்து வேற ஊர் வரைக்கு ஒருத்தைங்க தூக்குவாங்க அந்த ஊர்ல இன்னோருத்தேர் தூக்குவாங்க தூக்கிட்டு இங்கெருந்து சுமா ஒரு ரவுண்ட் மட்டு அந்த அஞ்சு வாகனுன் சொல்லுவாங்கள்ள அஞ்சு வாகனமே டெய்லியிமே காலைல காலைல
உம்
எங்க ஊர் வரைக்கி எங்க ஊரு இருக்கிறவங்க தூக்குவாங்க பக்கத்து ஊரு எல்லைக்கு போனோனே அந்த எல்லையிலருந்து இன்னொருத்தவைங்க தூக்குவாங்க அதுவு பூஜ பண்ணிதா தூக்குவாங்க அவிங்க அந்த ஊரு அந் இந்த ஊரு முடிச்சோனே இன்னொரு ஊரு அப்டி போயிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு சாய்ந்திரோ நைட் ஆயிரோ
ஆஹ் புரியுது புரியுது தோழி
சுத்தி இருக்கா அ அதுவு இந்த சின்ன சின்ன தெருவுக்குள்ள சின்ன சின்ன ஏரியாவுக்குள்ளேலா போகாது ரொம்ப மெயின் ஏரியா மெயின் ரோட் எப்பிடி போனா டக்குன்னு போக முடியுமோ அந்த மாரி அ அந்த காலத்துலிருந்தே இரு குள்ளன் இந்த லைன்லதா சாமி வரு அப்டின்னு அந்த மாரி அந்த மாரி ஏரியாக்கு மட்டு போய்ட்டு அப்டியே சுத்திட்டு அது வந்து அந்த மஞ்ச தண்ணிய ஊத்துறவங்க ஊத்துவாங்க பூஜ பண்ணுவாங்க அர்ச்சன பண்ணுவாங்க அந்த மாரி எல்லா நடக்கு ஆஹ் அப்புறோ தீர்த் த்த தண்ணிக்கி வந்து நா வேற ஊருக்குள்ள போயிட்டே எங்க ஊர் பக்கத்துல ஆறு இருக்கு அது வந்து டெய்லியு தீர்த்தோ கொண்னந்து கொண்னந்து ஊத்துவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த ஒரு நாள் மட்டு என்ன பண்ணுவோனா எல்லாரு பிளான் பண்ணி எல்லாரு செட்டா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஆஹ் என்ன கணக் கொண்டு வரீங்க பால்குடம் கொண்டு வருவாங்க நார்மலா தண்ணி கொண்டு வறீங்க தண்ணி பட்டு விடுங்க இங்க இருந்து வேற ஊர் பெரியாருன்னு சொல்லுவாங்க பெரியாத்து தண்ணி அப்படிப்பாங்கள அந்த மாதிரி ஒரு ஏரியா சைட் போயிட்டு குளிச்சுட்டு அந்த தண்ணில குளிச்சு ட்டு ஆர்ல தண்ணி எடுத்துட்டு லாரிலதான் போவோம் ஏன்னா இங்கர்ந்து போறதுக்கு ஒரு ஏரியக்குே நான் மூணு லாரி வைக்கணு வீட்டுக்கு த தவணா மூணு பேர் ரெண்டு பேராது வந்துருவாங்க அவ்வளோ பேரு நிறைய பேர் வருவாங்க சொல்ல போனா எங்க ஊர்ல மட்டுமே இவ்வளோ விக்கணும் பக்கத்து ஏரியா வந்து அ அது ஆளு கோ ஒரு நாள்ன்னு வச்சுக்கேங்க இந்த ஊர்ல இருக்கிறங்க இன்னை போங்க அடுத்த ஊர்ல கிழம்பி இன்னூர்த்தவ்ங்க அப்படி அப்டிய போகு போது நாங்கள் தண்ணி எடுத்து திருப்பி வரும்போது இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம் செட் எல்லா வச்சுட்டு நிறைய பேர் வந்த கலர் எல்லாம் இருக்கும்ள கோலம் கலர் அஹ் கலர்ல்லாம் இதுக் நம்மவே சொன்ன ஆஹ் முன்னாடில லாரிலா தழுவிக்கென தலயில அரும்பு ன்ன நாங்க இங்க இருந்தான் நாங்க வேற ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கே மண்ணி பதினொணாயிரம் காலையில ஆறு மணிக்கு போனாலுமே திருப்பி வர்றதுக்கு பதிமொணாயிரம்
ஆஹ்
ஏன்னா இங்க எல்லாரு வளைச்சிட்டு வரணும் எல்லாருக்கு குளிக்க ணும் எல்லாரு அந்த தண்ணி எடுக்கணு அங்க இருந்து லாரிங்க இருந்து போறதுக்கு டிராவல் திருப்பி வர்றதுக்கு ட்ராவல் எல்லா டைம் ஆயிரும் பத்தாதக்கு சாப்பிடுற எணமு அங்கேயே போய் சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் டைம்மா இருக்கு பதினோரு மணிதான் இங்க வருவோம் வந்துட்டு அப்படியே ரோட்ல ஒரு எல்ல எங்க ஊர் ஸ்டார்டிங்ல அந்த மெயின் ஏரியான்னு சொல்லுவாங்க பஸ் ஸ்டாப் அந்த மாதிரி அந்த மாதிரி ஏரியால எல்லாமே இறங்கிருவோ இறங்கிட்டு மீதி அங்க இருந்து எங்க கோயில் வரைக்குமே முன்னாடி ஒரு லாரி வச்சுப்போ லாரில தண்ணி ஏன்னா மூட்ட ஈரமா
ரொம்பவே வியப்பா இருக்கு தோழி அப்படி நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது ஏன்னா எங்க ஊர்ல பொதுவாத்தியல்லா இந்த மாதிரிதான் நடத்துவாங்க திருவிழா ஆனா கூட்டம் கொஞ்ச அத அதிகமா வருவாங்க அது கொஞ்ச பாக்க அதிக நல்லா இருக்கு ஏன்னா எல்லா ஊர்ல இருந்தும் கூட்டங்கள் அதிகமா வர்றதுனால அது கொஞ்ச பாக்கறதுக்கு கொஞ்ச நல்லா இருக்கு ஊரே கொஞ்சம் திருவிழா
திருவிழாதான் அது அந்த பாட்டல்லா வச்சுட்டாவே அவ்ளதான் அப்ப எங்களுக்கு கம்மம் போட்டாவே எங்களுக்கு திருவிழா தான் அந்த பதினைஞ்சு நாளுமே திருவிழா மாதிரிதான் யார் வீட்லியுமே நான்வெஜ் எடுக்க மாட் டாங்க எல்லாமே வெஜ்ஜு தான்
அ ஆ
திருவிழா சாமி கும்ட்டு அந்த கெடா வெட்டு அன்னிக்கு மட்டுந்தா அந்த கறியத்
அ ஆ புரிது புரியுது செரிங்க தோழி ந நம்ப ரொம்ப நேரம் பேசிட்டோம் அழைப்புல அடுத்த அழைப் புல திரும்பியும் இணைவோம் தோழி
கண்டிப்
ஆ நெறய விஷயங்கள் தெரிஞ்சிக்கிட்டேன் மீண்டும் நம்ப அழைப்புல இணையலாம் தோழி ஆ நன்றி தோழி ஆ